எப்டிருக்கீங்
ஹலோ ஆ நல்லா இருக்கேன் மா எப்டி இருக்கீங்க நீங்க
நல்லா இருக்க தோழி நல்லாருக்கேன்
ம் என்ன பண்றீங்க
வீட்டுல தான் தோழி நீங்க என்ன பண்றீங்க இப்ப கோடை பள்ளி எல்லாம் விடுமுறை ஆயிடுச்சு ட்டா ஆ எப்டி வந்து நா வா வ இப்ப பாத்தீங்கன்னா ஆ வெளியல எங்காது போ வர்லாம் அப்டின்ற மாரி யோசச்சிருக்கோம் சோ எங்க போறது ஏ ப்படி எப்டி இந்த கோடை விடுமுறைய எப்டி செலவிடுறது அப்டின்றது தெரியல நீங்க எங்கேயும் வெளியில போயிட்டு வந்தீங்களா சென்னை நீங்க போனீங்களா தோழி
நா எடுத்துக்க செட் பண்ணி சம்மையாருக்கு அங்க வரலாம் அப்பறம கிண்டி பார்க்கு அங்க நிறைய அனிமல்ஸ் ல்லாம் இருக்கு பசங்களுக்கு அதெல்லாம் வந்து சுத்தி காமிக்கலாம் நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் சுத்தி பாக்கலாம்
ஆஹ் சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப நீங்க சென்னை போய் பாத்தீங்களா எங்கெங்க
இப்போ நான் போனேன் பீட்ச் போனேன் பீச்ல இப்ப எல்லாம் செம்மையா கிளீன் பண்ணி சூப்பரா இருக்கு பசங்கல கூப்பிட்டு போனா ங்க இருந்து வரவே மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு மெரினா பீச்ல அந்த மெரினா பீச் ஃபுல்லா மெரினா விஜ காந்தி பீச் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல எல்லாமே கிளீன் பண்ணி சூப்பராபண்ணியிருக்காங்க இப்போ அங்க வந்து போலாம் அப்பறமா இப்போ நாங்க லேட்டஸ்டா கிண்டி பார்க் போனோம்
செரிங்க தோழி
அதுவும் சூப்பரா இருக்கு அங்கயும் நல்லா அந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு பசங்களுக்கு விளையாடுறதுக்கு அங்கேயும் ஊஞ்சல்லாம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கக்கடைலு அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்கு இப்ப நீங்க ஜூ மாதிரி போலாம் பசங்களை கூப்பிட்டு போய் நல்லா பா இருக்கலாம் ஜூ தனியா இருக்கு
ஆ செரிங்க
இது கிண்டி பார்க் ஒண்ணு இருக் இருக்கு அதுலயும் ஐமஸ் இருக்கு
ஓ இப்ப பார்க்லயும் அனிமல்ஸ் வச்சு
ஆமா பார்க்லேயே கிண்டி பார்க்லேயே உங்களுக்கு அனிமல்ஸ் இருக்கு அங்கயே அங்க காக்கட்டாயில் இருக்கு அஹ் அப்புறமா நிறைய இது இருக்கு அனிமல்ஸ் இந்த மங்கி இந்த பேர்ட்ஸ்சு டிஃரெண்ட் டிஃரென்ட் டைப் ஆப் பறவைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆமா வைல்டு அனிமல் கெடையாது
அஹ் அது குரங்கு வகைகள் நிறையவே இருக்கு
ஆமா ஆமா குரங்குன்ல நெர் நெர்யா டைப் இருக்கு உங்களுக்கு
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
குட்டி குட்டியே இப்போ நார்மல் அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அது சேஃபு பசங்களுக்கு இப்போ நீங்க ஜூ அந்த மாதிரி போனீங்கனா அங்க இது டைகரு லயன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது பா ஆமா பெரிய பெரிய அனிமல்ஸ் சு
ஓகே ஜூ அதாவது இதுவ ஜூங்கிறது வந்து இந்த வண்டலூர் ஜூ அப்படின்னு சொல்ல
ஆமா வண்டலூர் ஜூ இருக்குல்ல அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய அனிமல்ஸ் இருக்கு சிங்கம் ஆமா புலி
ஆஹ் ஆஹ்
சிங்கம் புலி இந்த ஹிப்போபொட்டாமஸ் அந்த மாதிரி காட்டு எருமை யானை பெரிய பெரிய மா வகை வகையான மங்கிங் மங்கீஸ் இருக்கு குரங்குங்கள் நிறைய வகையான குரங்குங்கள் இருக்கு வெள்ள கலர்ல இருக்கு
ஓ அப்ப எது
இருக்கு சோ அந்த மாதிரி
குரங்குகள் எல்லாம் வெள்ள கலர்ல இருக்குங் ங்களா நான் பாத்தது இல்ல தோழி ஓ அப் அப்படிங்களா இது எங்க இருக்கு சொல்றீங்க
இருக்கு உங்க சென்னையில சென்னையில ஜூ இருக் ல்லையா வண் இல்லையா அங்க போனீங்க நான் நிறைய வகை வகையான அனிமல் பாக்ல அங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இப்பன்னு பாருங்க நாங்க அந்த கோடை விடுமுறைக்கு எங்க போய் எங்க நேரத்த செலவிடறது அப்டின்றது மாரி எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாம இருந்தோ இப்ப பாத்தீங்க அப்டின்னா நாலா இந்த வெள்ள கொரங்கல நா கேள்வி கூட பட்டது கெடயாது இப்போ நீங்க சொல்றதுலா எனக் ரொம்ப ஆ ச்சிரியமாவு பா நா அந்த எடத்த வந்து பாக்கணு அப்டின்ற ஒரு ஆரும ஆர்வமாவு இருக்கு எனக்
ஆமா வந்து பாருங்க கண்டிப்பா பஸ் சங்கல்லா ரொம்ப விரும் விரும்புவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எங்க கணவர் வ வ கணவர்கிட்ட சொல்லி நிச்சயமா நாங்க அந்த எடத்த வந்து நாங்க சுத்தி பாக்கறதுக்கு வருவோம் ஆ வரும்பொழுது நிச்சயமா நா உங்களுக்கு சொல்ற தகவல் கொடுக்குற நீங்களும் வாங்க நம்ப போயிட்டு நம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணு அ
த்தி பாருங்க இங்க நெறைய இருக்கு சுத்தி பாக்குற நெறைய மால்ஸ் இரு க்கு இப்போ எக்ஸ்பிரஸ் எவன்யூ மால ப்டின்னு இருக்கு பீனிக்ஸ் மாலு அந்த மாரி நெறைய மால்ஸ் இரு க அங்க பாத்தீங்கன்னா எக்கக எக்கப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு
ஓ நா மால்குள்ள போனமுனாக்க ஹ ம ந மாலுக்குள்ள போன ம்புன்னா ப்ப அதுக்குள்ள நெறைய வகையான பொருட்கள்
ஆமா ஆமா நறய வகையான பொருட்கலளு நீங்க பேஸ்கு யூஸ் பண்ற மாதிரி மரியும் மேக்கப்பு மேக்கப் செட்டு இருக்கட்டும் இல்ல நீங்க டிரெஸ்ஸிங் பண்டதுக்காக ஃபன்சி ட்ரெஸ்சு ட்ரெடிஷனல் அந்த மாரி எக்க எக்கப்பட்ட ஷாப் இருக்கு அங்க எல்லாமே அங்க ஒரே எடத்துல போனீங்கனா அங்கயே கிடிச்சிரும்
கண்டிப்பா தொழி இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து அழகு நம்மவு நம்மடைய முக அழகுக்காருக்கட்டும் அல்லது உடல் அழகு உடை உடைகளுடைய அழகாரு கொட்டும் அத போல வந்து நெறைய பொருட்கள் அங்க வாங்கிகலா அப்டி
ஆமா ய ஆமா ஆமா கரெக்ட்டு இது அல்லா நீங்க ஒரே எடத் அறிய அலச்சல் ப ட தேவயில்ல போனீங்கன்னா உங்க ஃபேஸ் கு உங்க உங்க முகை க நி நிறத்துக்கு ஏத்தா மாரி அவங்களே போட்டு ஹ எப்டி உங்களுக்கு செட்டா ஆகுதா
ஓ அங்கயே வந்து நமக்கு வந்து அங்கயே நமக்கு வந்து ஒரு ஒரு ஒரு சின்னதான் நமக்கு ஒரு இது பாத்துருவாங்க ஒரு ஒத்து து அ ஆமா ஒரு ஒரு ஒத்திகை ஒத்திகை நமக்கு அங்க பாத்துருவாங்க இது எப்போ நம்ம உடம்புக்கு செட்
ஆமா உங்க இப்ப நம்ம ஃபேர்கு ஃபேரா இருக்கும் வெள்ளையா இருக்கும் கருப்பா இருக்கும் மநிறமா இருக்கும்
ம் ம்
ம் அந்த மாரி இப்போ நான் இப்போ பேரா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன இது கரெக்டா இருக்குமோ அந்த கலரோட பஃவுண்டேஷனு அந்த கலரு அவங்க போட்டு போடுவாங்க இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சம் இன்னும் அவங்களுக்கு பிரைட்டா இருக்கும் ஏன்னா ஃபேஸ் நா பேஸ்க்கும் உடம்புக்கும் மூ க்கும் கலர் மாறும் கொஞ்சம் இப்ப நம்ம வெயில
கண்டிப்பா அதாவது நம்ம வெயில போறதுனால ஆமா வெயில போறதுனால நம்மளோட உடல் கலர் வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நம்மளுடைய உடலுக்கும் நம்டைய முகத்திற்கும் நிறைய ஒரு வேறுபாடுகள் இருக்கும் அதாவது கைகள் வந்து கொஞ்சம் கருப்
அவங்க அதுக்கேற்றமக்கு ஒரு சில பேரு கையில போடுங்க அப்டின்ட்டு கையில செக் பண்ணி வாங்குவாங்க இல்ல நீங்க பேஸ்ல தான் செக் பண்ணணும் அப்டின்னா நீங்க பேஸ்ல போட்டு எந்த உங்களுக்கு சைட்ல என்ன பண்ணுவாங்க இந்த ஃபேஸ்ல போட்டு உங்களுக்கு என்ன கலர் செட் ஆகுதோ செக் பண்ணி போடுவாங்க அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு என்ன மேக்கப் வேணுமோ உங்களுக்கு என்ன லிப்ஸ்டிக் எடுக்கும் அது எல்லாம் அவங்க ஃப்ரீயா பண்ணுவாங்க அது நீங்க செக் பண்ணி பாத்துட்டு உங்க பேஸ்க்கு என்ன செட் ஆகுது எந்த ஐலனரு நல்லா இருக்கும் என்ன லிப்ஸ்டிக் க் நல்லா இருக்கும் என்ன பவுண்டேஷன் நல்லா இருக்கும்னு எல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்துட்டே அங்க வாங்கிரலாம் இப்போ நீங்க வெளியில போய் வாங்குரிங்க இல்ல இப்ப ஆன்லைன் ல ஏதாவது பாச்சே பன்றிகன நம்பலுக்கு தெரியாதியில்லையா நம்ப ஏதாவது ஒரு ஷேட் போட்டு வாங்குவோம் இப்ப நீங்க அந்த மாரி மோல்ஸ் ல போனீங்க காஸ்மெட்டிக் ஷாப்ஸ் இருக்கு சோ அங்க போனீங்கன்னா உங்க மேக்கப் செட் ஆகுமோ அந்த மாரி என்ன நிறம் உங்களுக்கு இருக்ககோ ஃபேஸ் அந்த மாரி நிறத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அப்ளை பண்ணி பாங்க உங்களுக்குது புடிச்சிருந்தா நீங்க வாங்கக்கள உங்களுக்கு அது புடிக்கலனா நீங்க வாங்காம கூட வந்துரலாம் பிரச்சனை இல எதுவுமே சொல்ல மாட்டாங்க
ஓ அப்டிங்களா அப்ப நமக் வந்து விருப்பம் ம தான் நம்ம வாங்கிக்கலாம் இல்ல ஆ ல அப்டின்னாலும் பிடி சொல்லிட்டு நம்ம வந்துரலாம்
அ இல்ல இல்ல புடிக்கல எனக்கு இல்ல நான் அப்பறமா வந்து வாங்குறேன் வீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்குறேன் அப்படின்ட்டு நீங்க அந்த மாரி கூட வந்துரலாம் இல்ல உங்களுக்கு புடிச்சிருந்தா அப்பவே நீங்க வாங்கிட்டு கூட வந்துரலாம் அங்க எல்லா விஜயமான எல்லா விதமான கம்பெனிஸ் இருக்கு இது ரொம்ப அதிகமான இது பாத்தீங்கன்னா சென்னையில அதிகமான பிராண்ட்ஸ் இருக்கு நீங்க வெளியில எங்காவது போனீங்கனா ஊருக்கு பாத்தீங்கன்னா அங்க அவ்வளவா இருக்காது ஏதாவது ஒரு ரெண்டு பிராண்டுல லக்மி பான்சிலப் ஏதாவது நல்ல பேமஸ் பிராண்டா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இருக்கு பாத்தீங்களா இப்ப வெளிநாடுல எலாம் யூஸ் பண்றாங்கள அந்த மாதிரி ப்ராடக்ட் கூட இங்க சென்னையில இந்த மாரி மால்ஸ்ல கெடைக்கும்
ஓ அப்டிங்களா அதான் வெளிநாடுகல்லயும் பயன்படுத்தக்க கூடிய பொருட்களுமே வந்து நம்ம சென்னை மால்ல நம்ம வாங்கிக்கலாம் நீங்க சொல்றீங்க அப்ப நீங்க போய் நல்லா சுத்த சுத்தி பாத்திருக்கிங்
நல்லா சுத்தி பாத்து நல்லா சுத்தி பாத்து நல்லா என்ன க்கு என்ன வேணுமோெிக எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு விரு நீங்களும் கண்டிப்பா உங்க கூ வரலாம் அங்கயேிட்டி கூட இருக்கு இப்போ நீங்க எ்ப வ நினைச்சுக்கோங்கள மூணாவது மாடியில பன்சிட்டின்னு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா பசங்களுக் விளறதுக்காக குட்டி குட்டி அ இந்த பிளே ஸ்டோர் பிளே கேம் மாதிரி நெறய இருக்காங்க இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் மாதிரியே இந்த ஸ்னோ வேல்டு மாதிரி அ மாரி நெறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாங்க அந்த குதிர அந்த கப்பல் இதெலாம் இருக்கு இல்லியா இப்ப நார்மலா நம்ம பொருள் கா இந்த மாரி போவோம் அங்கலாம் இருக்கோளி ஏ அந்த மாரி ஒரு மால் குள்ள செட் பண்ணிருக்காங்க பசங்களுக்காக
ஓ சரிங்க தொழி சரிங்க பண்ண
க்கு இம்ரூமெண்ட் ஆயிருக்கு ஒரு மாச இப்ப நீங்க வெளி ஊர்ல எல்லா போனீங்கன்னா அங்கெல்லாம் இருக்கும் இப்ப ஊர் சைடுல எல்லா இருக்காது இப்ப இந்த சென்னைன் பாத்தீங்னா சிட்டிர்னால இங்க நெறைய உங்களுக்கு மால்ஸ் இருக்கு அந்த மாால் உள்ள இப்ப பசங்களுக்கு விளையாடறதுக்காக பன் சிட்டி அப்டின்னு தூ ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணு அப்டின்னா ஒரு கார்டு மாரி தராங்க அவங்க அந்த கார்டுல்ல நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும்
ஓ செரிங்க தோழி செரிங்க சொ தோழி
நம்மள்க்கு என்னென்ன ஊஞ்சல் வேணுமோ அந்த ஊஞ்சல்ல நம்ம பா பாப்பாக்கு குதிரல உட்காணும் அப்டின்னா அந்த நம்ம எவ்ளோ அதுக்கு குதிரைக்கு சார்ஜ் பண்றாங்களோ அத ரீசார்ஜ் நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா அது கார்டு போட்டாலே போதும் அது பாட்டுக்கு அந்த ஊஞ்சல் சுத்தும் சோ அந்த மாரி இம்ப்ரூவமெண்ட்டாயிருக்கு சூப் சூப்பரா இருக்கு நீங்க கண்டிப்பா வாங்க ஃபேமிலிக்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி உங்க நா இப்ப எங்க போகணுன்ற ந்த மாரி ஒரு ஐடியா இல்லாம இருந்தே இப்ப உங்க கிட்ட பேசுனதுல இருக்க
ரொம்ப ஆமா கண்டிப்பா சுத்துவாங்க கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் வாய் மகா